வணக்கம் நல் நல் ஆ கேக்குது உங்ளுக்கு கேக்குதுங்ளா சரி சரி நல்லாருக்கே சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா எப்டி இரு கீங்க
ஆ நல்லா இருக்கே
ஆ சரி இப்போ நம்ம இன்னைக்கி என்ன தலைப்பு பேசலா
ஆ நாம நல்லாருக்கன் சொல்லும் போதே சொல்லுவாங்க இல்லையா ஆள் பாதி ஆடை பாதினு அந்த ஆடைய பத்தியே பேசில்லாமா ஓகே ஓகே இப்போ இருக்கற இதுல நா அந்த ட்ரெஸ் சென்ஸ்ன்றது பத்தி எப்டி சொல்ணுனா என்ன பொறுத்தளவு ஆக்சுலா நாங்கலா கிராமத்துல இருந்தவங்க எங்ளுக்கு வந்து ட்ரெஸ் சென்ஸ் என்னன்னு கேட்டீங்னா நீங்க இப்போ ஹ நகரத்துல நறைய பேர் நா பாக்குறவங்க போட்ருக்றது எ இது எல்லாமே ஓரளவுக்கு நம்ளுக்கு பாக்கும் போதே நல்லால்ல அப்டின்ற அளவுக்கான டிரெஸ் சென்ஸ் தா இப்ப டிரஸ் கோடு தா எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா என்ன இப்போ சின்ன பசங்க மொதக்கொண்டு பாத்தீங்கன்னாக்கா அவங்க எந்த மாதிரி ஆடைகள விரும்புறாங்க அப்டினாக்கா ஃபேஷனா இருக்கணு இப்புடி தெரியணு அப்புடி தெரியணு இடுப்பு தெரி அது என்ன கொடும அப்டின்னாக்க இந்த பெற்றோர்கள் வந்து ஐடி கம்பெனிலியோ இதுலியோ வேல செஞ்சுகிட்டு அவங்க என்ன ஒரு தவற பண்றாங்க அப்டின்னாக்கா பொறந்த கொழந்தைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லா வந்து வயிறு தெரிற மாரி திரி இடுப்புல எறக்கி போட்டு அந்த மாதிரில்லா போட்டு போட்டு ஃபோட்டோ வேற ஷேர் பண்றாங்க அத அது நம்ம வீட்லியே அந்த மாரி போட்றது உபயோகிக்றத நம்ம வந்து தவிர்க்கணு ஏனா அது வந்து கொழந்தைங்களுக்கான சேஃப் ட்டியு கடையாது அ நல்லது கடையாது ஏனா இப்ப நா என்ன சொல்லி குடுக்குறேனோ அதுதா இல்லயா இப்ப உணவு பழக்கங்களே நம்ம எதுக்காக ஆறு மாசத்துல ஒன்னொன்னா ஒன்னொன்னா புகட்றோ கொழந்தைங்களுக்கு எல்லா டேஸ்ட்டு அதுங்களுக்கு தெரியணுன்ட்டு இப்ப நா சொல்லி குடுக்கும்போதே அந்த அர கொறை ஆடைய சொல்லி குடுத்து அவ மைண்ட்லியு அதே புகுத்தி வுட்டனாக்கா அந்த பசங்களுக்கு எது மைண்ட்ல வளருது இதுதா வளருது பசங் குள ஆமா பசங்ளுமே பாத்துக்கிட்டிங்னா அந்த ஜீன்ஸ் வந்து உருப்படியா இருக்கிற ஜீன்ஸ் யாரும் போடுறது இல்லை எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விக்கிறான் பிச்சு பிச்சு விக்கிறான் அதைத்தான் போட்டுக்கறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான் நீங்க சொல்ற மாதிரிதான் என் கணவரும் சொ சொல்லுவாரே என் குழந்தைக்கு நான் டிரெஸ் பண்ணும் போது பாப்பாவுக்கு நீட்டா டிரஸ் பண்ணு நீட்டா டிரஸ் பண்ணுனு சொல்லுவாரு ஆக்சுவலா எனக்கு என்னன்னா ட்ரெஸ் பண்ணும் போது அந்த டிரெஸ்ஸ பார்த்தா நமக்கே அந்த ஃபீல் ஆகணும் இது நல்லா இருக் கு இது ஓகேன்ற மாதிரி இருக் கும் அதை தாண்டி சரி என்ன சொல்லப் போறாங்க அப்படின்ற மாதிரிதான் பண்ணுவோம் நீங்க சொல்ற மாதிரிதான் என் கணவர் கூட சொல் சொல்லுவாரு நாம இப்ப என்னப் பழக்கப்படுத்துறோமோ அதுதான் அவ வளர்ந்து பழகுவா நீ வளந்ததுக்கப்புறம் இதை போடக் கூடாது அதை போடக் கூடாதுனு சொன்னீன்னா அவளுக்கும் கோவம் வரும் கேக்குற ஓன் மேலையும் ரெஸ்ட் பெக்ட் இல்லாமோ போயிடும் நாம எப்படி குழந்தை இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப அப்படி நாம தான் வளர்த் இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க
இப்ப நாளை பின்ன அந்த குழந்தை வளர்ந்த அப்புறமா ஏப்பா இப்படி டிரெஸ் பண்ற ஏம்மா இப்படி டிரஸ் பண்றனு கேக்கும்போது நம்மகிட்ட அந்த போட்டோவையே எடுத்து காமிக்கும் இந்த பாரு நான் சின்ன புள்ளையில இருக்கும்போது நீதானே போட்டோ எடுத்த நீ போட்டா கரெக்ட்டு நான் போட்டா தப்பான்னு கேட்பாங்க பசங்க ஏன்னா இப்ப இருக்குற பச பசங்க அப்டி இருக்குறாங்க நிச்சயமாவே
நல்லா பேச கத்துக்கிட்டவங்கள்ட்ட நம்ம போய் எதுவுமே பேச முடியாது இல்லைங்களா அதனால கண்டிப்பா பேச செய்வாங்க அது கூட நான் ஒண்ணு படிச்ச ரீசன்ட் டைம்ல ரொம் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்குது அது ஏ மனசுல அவ்ளோ இதா பதிஞ்சுது ஒரு ஆமை நெனைச்சுதா தன்னோட கூட்டு வுட்டு வெளில வந்து வந்துடா நம்ம நல்லா இருப்போம் நிம்மதியா இருப்போம் இதையே தூக்கி சுமந்துகிட்டே நான் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம நினைச்சுதான் ஒரு நாள் ஒடனே அந் அந்த ஆம என்ன பண்ணிச்சா தன்னோட கூட்ட ஓ உடச் ட்டு நான் வெளியில வந்து நான் ஃப்ரீயா இருக் இருக்கலா அப்டின்னு நினச்சுதான் வெளியில வந்த உட ஒரு சின்ன பையன் ஒரு கல்ல தூக்கி போட்டானா அந்த ஆமெ டக்குன்னு இறந்திருச்சான் அப்ப நினைச்சுதான் எது சுதந்திரம்னு நம்ம தப் தப்பா நெனைக்கிறோம் கூட்டுக்குள்ள இருந்தது சுதந்திரம் இல்லேன்னு நெனச்சோம் இப்பதான் தெரியுது அந்த ஓடு இருக்கு இருக்கும் போது அவன் பெரிய கல்லால அடிக்கும் போது கூட எறந்து போகாது நான் நம்ம இப்போ பாரு ஓடெ விட்டு வெளில வந்து ஒரு சின்ன கல்லுக் பட்டு இறந்துட்டோமேன்னு நினச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான்னு சொன்னாங்க இதுதான் இந்த காலகட்டத்துல இருக்கு ஆடை சுகந்திரம் அப்புடின்னு சொல்லி போட் போட்டு இருந்தாங்க அது ரொம்ப இதுவா இருந்தது
இன்னொரு கொடுமையான விஷயத்த சொல்றேன் பாருங்க ஸ்கூலுக்கு வர பேரண்ட்சு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்சே இல்லாம அறகொறையா கால் ட்ராயரு அரட்ராயர் போட்டுக்கிட்டு லேடிசும் வர்றாங்க ஜென்சும் வர்றாங்க சி ஸ்கூல்ல பசங்களுக்கு இது தான் சொல்லித்த தர முடியும் இப்டி ட்ரெஸ் பண்ணு அப்டி ட்ரெஸ் பண்ணக்கூடாது கலர் ட்ரெஸ் போட்டுன்னு வர அன்னிக்கு ட்ரெஸ் கோட் சொல்றாங்க யூனிஃபார்ம் எதுக்கு வச்சாங்க அந்த மாரி கன்னா பின்னான்னு பிரச்சன வரக்கூடாதுன்ட்டு வச்சாங்க அதுவும் இல்லாம இப்போ கலர் ட்ரெஸ் ஏதாவது ஒரு நாளும் கிழமையும் வந்ததுன்னா கலர் ட்ரெஸ்ஸுன்னு வரும்போது அ இப்புடி போடக்கூடாது அப்புடி போடக்கூடாதுன்னு பசங்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க ஆனா கொடுமையான விஷயம் என்ன அப்புடின்னாக்கா அந்த பெற்றோர்களே அந்த உறவினர்களும் வர இது பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க நானெல்லாம் ரெண்டு மூணு தடவை பாத்துட்டு நம்மளுக்கு ஒரு மாரி இருக்கு பாக்குறதுக்கு அந்த குழந்தைங்களோட நெலமை என்ன ஆனா அவங்களுக்கு அது தெரியில பிகாஸ் என்னா டெய்லி இப்படியே பாத்து பாத்து பழகிட்டாங்க பசங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மை அந்த என்னத்த பாத்து பழகுறாங்களோ என்ன விஷயத்த பார்த்து பழகுறாங்களோ அது மாதிரியே அவங்க இருக்காங்க இப்ப நம்ம இத சொன்னனாலும் அவுங்க அதுதான் சொல்லுவாங்க பாருங்க நீங்க வந்து இந்த மது டேட் ட்ரெஸ் போட்டு பார்த்து பழகல அத அதனால உங்க கண்ணுக்கு இது தப்பா தெரியுது ட்ரெஸ்சு தப்பு கிடையாது பாக்குற நீங்க தப்பு
ஆமா இது புதுசா ஒரு டையலாக் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்ருக்காங்க இல்ல அது தப்பு சொல்லல பட் ஆனா ஆடை வந்து அழகாக இருக்கலா அருவறுப்பாக இருக்க கூடாதுன்றது மட்டுந்தா என்னோட வாதம் வேற ஒன்னு இல்ல நீங்க எப்டி வேணா ட்ரெஸ் பண்லா அதாது அறகொறையா போட்டுக்லா பண்ணலா ஆனா அந்த அறகொறைலியே அசிங்கமா தெரியாம அருவறுப்பா பாத்துட்டு ஐயோ அப்டின்ட்டு நம்ம அருவறுப்பா பாக்காம அந்த அறகொறை ஆடை கூட அழகா தெரியிற மாதுரி போட்டுக்லாமே
கண்டிப்பா இதுதா நே நா ரீசனா என்னே டி சொன்னனா நேத்து தா ஏ பொண்ணுகிட்ட சொன்ன அவுங்க வந்து பெருசா நா இதுவரி கி நா அந்த மாதிரி டிரஸ் போட்டு பழகுனது இல்ல எ பொண்ணுக்கு டவுசர் போட்டா புடிக்காது டிராயர் போட்டா புடிக்காது ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணுவா ஆனா பக்கத் துல இருக்குற குழந்தைங்க போட்டுருக்கிறத பாத் ட்டு எனக்கு ஏ நீ இந்த மாதிரி எடுத்து தரல அப்டின் சொன்னா ஆல்ரெடி சின்ன டிரெஸ் ஒன்னு இருந்துச்சு அத எடுத்து நா போட்டு உட்டது ஒரு கொஞ்ச நாழி போட்டுட்டு இருந்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு இதுப் புடிக்கல அப்டின்னு சொல்லி கழட்டி வச் காங்க இதுதான மனசு நீ என்ன மாரி டிரெஸ் வேணாலு போட்டுக்கலா அது தப்பு கடையாது அது உ உடம்ப மறச்சிருக்கனு ஒனக்கு ஓகே டிரஸ்சு அப்டின்னு தோணனு அவங்க போட்டருக்காங்கன்னு நீ போடாத உனக் கு ஓகேவா இருந்துதுனா போட்டுக் கோ அப்டின் சொல்லி சொன்னே அதயேதா சொல்லி நேத்து அதே மாதி திரி என்னனா கூல்ல நீங்க சொன்னதேதா நானு பாத் தே ஒரு ஒரு லேடி வராங்க ஆக்சுவலா அவுங்களோட பொண்ணு செவன்த் படிக்கிறா பைய வந்து ஃபஸ்டான்டடு படிக்கிறா அந்த லேடி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது எப்டி இருக்கனு ஒரு செவன்த் படிக்கிற பொண்ணு ஒரு மெச்சூர்டான பொண்ணு ஒரு மேஜரான பொண்ணு அவளுக்கு இவுங்க ட்ரெஸ் கூட சொல்லி தர்றது எடத்துல இல்லாம இவுங்களே டிரஸ் போடறதே சரியில்லாத மாதிரி நேத்து ஒருத்தவுங்க உள்ள வராங்க இத்தனக்கி ஒரு நாள் எ கணவர் வந் வந்து டிராக் பேண்ட் ஃபுல் பேண்ட் தா அது ந்துச்சி அத போட்டுட்டு ஸ்கூல் வந்தாங்கன்னு வெளில நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க நேத்து அந்த லேடி போட்டுட்டு வராங்க பேண்ட்டு டைட்டா பேண்ட் ஒன்னு போட்டுட்டு ஒரு டைட்டா ஒரு டி ஷர்ட் போட்டு வராங்க அப்ப நா அங்க இருந்த மேம கூப் ஏ கான்சர் இவுங்களலா யாரு கேட்டு நீங்க உள்ளவுட்டீங்க அப்டின்னு அப்ப அது கேக்குனுல யாராவது கேட்டாதானே அவுங்க பதில் சொல்லுவாங்க அதுக்கு அவுங்க என்ன தெரிமா சொன்னாங்க கேவ்ளோ வந்துட்டு இவுங்கல்லா இப்டி ட்ரெஸ் பண்ணி பாத்ததே இல்ல எதுவோ நம்ப ஆதிகாலத்து மனிதர்கள் மாரி பேசுவாங்க
ஆமா கண்டிப்பா ஏன்னா அது வந்து ஆமா ஆடைல வந்து தப் தவறு கெடையாது நீங்கள் பார்க்கும் பார்வை சரியில்ல அப்டின்ற மாதிரி ஒரு வாதம் போகுது இப்போ ம்ச் அத வந்து இது தவறு அதாது ஒரு ஒரு மனிஷே இது வந்து எங்க வீட்ல சொல்லுவாங்க அப்டித்தா அதாது இப்ப நா பண்றது தப்புன்னு தெரிஞ்சா மட்டுதா என்னால என்ன திருத்திக்க முடியு கரெக்டுங்ளா நா செய்யறதே தப்பு இல்ல நீ பாக்ற பார்வ தப் தப்புன்னு நா ஒங்க மேல பழிய போடும்போது நா எப்டி மாத்திக்க முடியு அதற்கான வாய்ப்பே இல்லைல
நம்ளோட தப்ப நம்ப ஏத்துக்கனு முன்னாடி அதுதா ஃபர்ஸ்ட்டு இருக்கு அதுதா சொல்றே நம்ப ஒரு ட்ரெஸ்ஸ போடும் போது நமக் நமக்கே தோனு இல்லங்க இது வேண்டா இது வந்து சரியில்ல அப்டின்னு நமக்கே தோனு ஓகே இது அப்டின்னு நமக் கே தோனு அத தாண்டி தா ஒரு விஷயோ இத செய்வோம் நம் இவள விட மோசமா இன்னொருத்தவங்க போட்டு வராங்க அப்டியே கம்பேர் பண்ணி பாக்கும் போது நம்ப ட்ரெஸ்ஸு நம்ப கம்மி பண்றது
ம் கண்டிப்பா கண்டிப்பா
அது போல நா ரீசண்டா ஒரு டைம் ஒரு உணவகத்துக்கு பொயிருந்த போது அங்க ஒரு ஃபேமிலி தா ஆக்சுலா ஃபேமிலியா வராங்க அம்மா வந்து சேரி கட்டிட்டு வராங்க அந்த பொண்ணு வந்து ஒரு குட்டி ட்ரௌசர் ஒன்னு போட்டுட்டு ஒரு குட்டி டீஷர்ட் ஒன்னு போட்டுட்டு வராங்க அந்த பொண்ணு வந்து ஆறு அடிக்கு மேல இருப்பாங்க அவ்ளோ ஹைட்டு
ஆ
தா இருக்காங்க அந்த பொண்ணு அந்த அம்மா சேரீ கட்டிருக்குள அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ் போட்டு கொஞ்சமா நம்லுக்கு. பாத்தாலே தெரியுது என்ன கால எவ்ளோ பெருசுன்னு குது இவ்ளோ கேப் இருக்குற மாரி ஹைட்ட வேற இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணு இவ்ளோ கேப் இருக்குற மாரி அப்டின் சொல்லிட்டு எங்க அப் அப்பலா ரொம்ப கிராமத்துல இருக்குறவங்க மேக் ஸிமம் அங்க டி ஷர்ட் போட்டாலே போட மாட்டாங்க பொண்ணுங்க அவர்லா பாத்துட்டு ஐயோ எனக்கு இங்க உக்காந்து சாப்புடவே ஒரு மாதிரி இருக் க்குமா வாமா போலா ஃபஸ்ட் அந்த புள்ள என்ன மா மேல துணி போடாம வந்துருச்சி மேல துணி போடாம வந்ருச்சி
ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிங்கன்னா தப்பு ரைட்டா உங்களுக்கு என்ன ஒடம் ச செரி இல்லையான் கேப்பாங்க ஃபுல்லா டிரெஸ் பண்ணிக் கிட்டீங்கன்னா இழுத்து மூடிகிட்டு நா அர கொறையா டிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க தா வந்து இந்த உலகத்திலேயே வாழத் வாழறதுக்கான தகுதி இருக்குன்ற அளவுக்கு பேசிடுவாங்க போல அப்டி இருக்கு.
ஆமா ஆமா கண்டிப்பா இப் ப்ப எல்லாரோட மைண்ட் செட்டோ தாட்டோ அப்டிதா இருக்கு. மத்தவங்கள மாரி நம்ம கம்மியா டிரஸ் பண்ணிக்கனு நறைய மேக்கப் பண்ணிக்கனு நல்லா இருக்கனு ஸ்டைலா இருக்கனு அப்படி இருந்த தா நம்மளையு ஒரு மனுஷனா இரு ப்பாங்க அப்டின்‌ நெறைய பேர் மனசுல தப்பான தாட்டு வெச்ருக்காங்கன்னு நா நெனை
நிச்சிமா நா ஒரு சின்ன ஜோக் சொல்லவா உங்ளுக்கு.
ஆஹ்
நல்லா கவனிச்சீங்கன்னா நம்ம கட்டுற சாரீயோ சுடிதாரோ டாப்ஸ் பேண்ட்டு துப்பட்டா எல்லாமே பாத்தீங்கனா எல் இர்நூறுபா முந்நூறு ரூபாய்குள்ள கெடச்சிருதுங்க. கண்டிபாவே. ஆனா அரக்குறையா ட்ரெஸ் பண்ணிகறதுகுன்ட்டு மேல ஒரு ரெண்டு இன்ச்சி இருக்கு. கீழே ஒரு மூணு இன். ச்சிதா இருக்கோ. வெல எவ்ளோ இருகுங் னா அஞ்சாய்ருபா இருக்கு முழுஸ் ஷா சுத்திக்கிற துணிக்கி நூறு ரூபாங்கறா அறகுறயா கட்டிக்கிற துணிக்கு வந்து அஞ்சாய்ருபா ‌சொல்றாங்க அதுதா இப்ப இருக்கற ஜோக்கே ஏனா இத் இதுதா ஃபேஷன்ல அதனால வந்து அத வெச்சு அவன் சம்பாதிக்கிறா அவ்ளொதா ஏனா காலத்துக்கு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இன்னொரு கால்ல நம்ம வந்து பேசி கலெக்ட் பண்ணிக்லா தேங்க்யூ பாய் பாய் பாய்